ஹலோ வணக்கோ வணக்கோ நல்லா கேக்குது என்ன பண்றீங்க எப்டி போது
போய்கிட்டே இருக்கு அ உங்களுக்கு எப்டி போய்கிட்ருக்கு
எதோ போகுது ப்ரோ அதா ஆ சாப்ட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்ட சாப்ட்ட ப்ரோ ம் நா வந்து இது பாஸ்தா சாப்ட்ட நீங்க
பாஸ்தா காலையிலயா அ ஆ ராசா நல்ல விஷயமா இருக்கே அ நா தேங்கா சாதம் ப்ரோ கம்பேனில குடுத்தாங்கே ஆமா ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ செட்டிநாட்ல உங்ளுக் எதாவ்து ஃபேவரட் பூட்டு இருக்கலா எதாவ்து சமைக்க வருமா உங்குளுக்கு
நாங்க என்ன நாங்க சும்மா நார்மலா பாத்தீங்கன்னா பிரியாணியே செய்வோம் பசங்கயெல்லா சேந்து பிரியாணி கூட்டாஞ்சோறு மாரி அந்த மாரி செ சமைக்கிறது ஆமாம்மா ஃபுல் அன் ஃபுல்லு பிரியாணிய மத்தபடி வேற ரைஸ் ஐட்டம்ல்லா சமச்சிலா நா பழகின இல்ல ஃபுல் அண்ட் ஃபு புல்லு செய்ய மாட்ட
சேரி சேரி ப்ரோ நா வந்து இப்ப வெளியே தங்கி கொஞ்ச நாள் படிக்கும் போதும் வெளியே தங்கி படிச்ச ப்ரோ வெளிய தா தங்கி படிச்ச ப்ரோ ரெண்டு வருஷமா அப்புறம் இந்த வேல பாக்கறப்போ வெளிய தா தங்கியிருக்க எதோ ஓரளவு சாப்புட்ற அளவுக் நம்ம வெளியேதா தங்கி வேல பாத் தம் நம்மள நம்ம வயித்த ரேப்பிக்கிற அளவுக்கு சமைக்க தெரியும் சிக்கன் கிரேவி அந்த மாரி ரசம் ஒரு சில ல இது மட்டும் கொஞ்சம் நல்லா வெக்க தெரியும் மத்ததெல்லா ஏதோ ஏனோ தானோ சாப்பிட்ற அளவுக்கு வெக்க தெரியும் ப்ரோ ரொம்ப நல்லாவும் வெக்க தெரியாது
ஆமா ஆமா அவ அது வச்சது தெரிஞ்சா இப்போவும் அதுக்கப்புறம் பொறுமையா கொஞ்ச கொஞ்சமா பழகிக்கிற வேண்டிதா உப்பு காரம்லா பாத்து அதுக்கப்பறம் வந்து பழகிக்க வேண்டிதுதா அதுல ஒன்னும் பிரச்சன கெடையாது ஆ மத்த படி வந்து நீங்க மார்னிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு மூண் வேளயும் சமைச்சிறீங்க ஆ ப்ரோ
ஆ மூண் நேர்ல ப்ரோ கெடைக்கிற டைம் மேக்சிமம் நைட்டு சமச்சிருவோம் காலையில சமைக்க மாட்டோ மதியம் சமச்சிருவோம் டைம் கெடச்சா
ஓ செரி செரி செரி செரி அப்ப அவங்க எப்டி பிரிஞ்சிக்காது நீங்கலே சமைப்பீங்களா இல்ல எப்டி ப்ரோ
ஸ்டைல் என்ன இருக்கு சாம்பார் வைக்கிறது எங்க வெச் சாலு ஒரே மாதிரி தான இருக்கு பிரியாணியில வேனா வேறுபாடு இருக் கு பிரியாணில்லா எனக்கு அந்த அளவுக்கு சமைக்க வராது ப்ரோ நாங்க பெருசா பிரியாணி கடைக்கு போய் சாப் நம்ம செஞ்சா அது ஒரு சாப்ட்டு முடிச்ச அப்ப ஒரு சேட்டிஸ்பேக்ஷன் கெடைக்காது ஐய்யயோ ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுடா ஆ அது ஒரு ஏதோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு மிஸ் மிஸ்சாகு அதனால நாங்க பிரியாணிங்கிறப்போ வந்து கடையில்ல வாங்கி சாப்பிட்டுக்வோ சிக்கன் கிரேவி நல்லா வெப்போ நானு ஏ நண்பன் ஏ ஃப்ரெண்டு ஒரு பைய இருக்கா கூட ரெண்டு பேருந்தா தங்கி இருக்கோ ஒர்க் பண்ற எடத்துல
சேரி சேரி எதாசு அது மட்டு கொஞ்சோ கார சாரமா வெச்சு சாப்ட்டா கரெக்டா இருக்கு
ஞாயித்துக்கெழம ஆனா சாப்டிட்டு ஆ ஞாயித்துக்கெழம லீவு ஞாயித்துக்கெழம ஆனா சாப்ட்டு நைட்டு ஆனா எதா படகிடோ ரிலீஸ் ஆனா புது படோ ரிலீஸ் ஆனா அந்த படத்துக்கு போயிட்டு அவ்ளோதா வந்து தூங்குணோம்னா அன்னிக்கி நாள் முடிஞ்சு போயிரு ஒரு நாள் லீவு அடுத்த நாள் கால்ல எத்திருச்சு ஆபீஸ்ஸூ போணுன்ட்டா அப்டியே கெளம்பிரவேந்தா
சண்டே கா சண்டே ஒர்க்க வந்து அத மா அது மாரி கிரிக்கிட் வோண்டுகிட்டு அப்டியே டைம் பாஸ் பண்ணிகிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா
நீங்க உள்ளீர்லயே வேல பாக்குறீங்களா
ஆமா ப்ரோ மதுரையிலயேதா ஒர்க்கீங்கு சோ அதனால வந்து
அப்போ பரவாயில்லியே ப்ரோ அப்ப உள்ளூர் குல்லேன்னா நீங்க எதாது வேல பாக்கலா வெளாடிக்கலா பசங்க இருப்பாங்க எதாது வெளிய போலா வெளியூர்ல வந்துட்டாலு ரொம்ப கஷ்ட ப்ரோ வெளியூர்ல வந்துட்டு யாரு இருக்க மாட்டாங்க நம் நம்மள நம்மளுக்கு ஏதாவது ரூம்மேட்டா ஒன்னு ரெண்டு மாட்றாங்கள்ள அவங்க தா அவங்களோடயேதா இப்ப உள்ளூர் இருக் இருக்குற அந்த சந்தோஷோ வராது ப்ரோ நம்ம ஒரு ப்ரீடமா இருக்கலா நம்மோ நம் நம்ம உள்ளூர்ல இருக்கும் போது நம்ம ஒரு தனி இதா இருக்கலா இங்க அப்டி இல்ல ஏதோ பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு எல்லாத்தையு யோச்சு யோச்சு பண்ணிக்கிட்டு
நா காலேஜ் வந்து எல்லாமே ஹாஸ்டல்லா படிச்சே அஞ்சு வருஷ ஹாஸ்டல்த அதுக்கப்றோ ஒரு ரெண்டு வருஷோ வெளியே தா ஒர்க் பண்ண அதுக்கப்றோ இப்பத வந்து வந்தாச்சு உள்ளூருக்கு வந்ததுல இருந்து அதுக்கப்றோ அதுவாட்டுக்கு போய்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையு இல்லாம அதுல எந்த பிரச்சனையு ஆமா அதுபாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அது ஒன்னு பிரச்சன கெடையாது ம் அதுக்கப்றோ சாப்பாடு எல்லா உங்களுக்கு எப்டி நீங்களே சமச்சு
போனா ஆ சமச்சு இங்க சமச்சு சாப்பிட்டுக்கற தா ப்ரோ வெளியே சாப்ட்டோ செட் ஆகல ப்ரோ ஒடம்ப ரொம்ப கெடுத்துருச்சு ஆ ஓரளவுக்கு மே மேல செட் ஆகல கடையில நெறைய சாப்பிட முடியல ரொம்ப சுத்தமா ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது தெர்ல போக போக பாத்தோம்னா சுத்தமா செட்ட ஆக மாட்டேன்ருச்சு அதனால வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோ ஆ வெளியே சாப்பிட செட் ஆகலன்னு சொல்லிட்டு அப்றோ சமைக்க ஆரம்பிச்சிட்டோ இப்போ ஒருத்தகிட்ட கேட்டு இருக்கோ சமைக்கவு கரெக்ட்டான டைம் கெடைக்க மாட்டாது எங்க கூடயே வேல பாக்கற ஒருத்தோட ஆ வீட்டுக்காரம்மா அவங்க சமக்கிறாங்க மாசத்துக்கு அமௌண்ட் குடுத் த்துறோ நீங்க சமச்சு குடுங்க மாரி கேட்டுருக்கோ சேரி அவங்க பாத்துட்டு சொல்றே
ஆமா ஆமா அப்புறோ அதுவு கரட்தா அதனால நம்மாட்டுக்கு போய்ட்டு வந்தொனே நம்மாட்டுக் சாப்ட்டுக்கலா ஃப்ரீயா
அதா அதா அதா ஏனா நம்ம திடீர்னு சில் நேர வேலைல்ட்ருகப்ப சமைக்க முடில அ அ
ம் ஆமா வீட்டு சமையல்னா அது ஒரு இன்க்ரிடிசன்ல்லா கொஞ்சோ இதா இருக்கு அது வாட்டுக்கு ப்ரெச்சன இருக்காது வெளிய சாப்பாட்னாவே அஜுனமோ ட்டா அப்டி இப்டின் சொல்லி இதாகு வீட்டு சமையல்லா வீட்ல அரச்ச மசாலா அந்த மாரி இருக்கிற்த்னால ஒடம்புக்கு கொஞ்சோ எ ப்ரெச்சன இல்லாம அதுவாட்டுக்கு ஃப்ரீயாவு இருக்கு ம்
கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ ஏனா வெளியே சாப்ட்டாலு செ டடாவ மாட்டிகிது இப்ப வீட்லேனா அவுங்க வந்து அவுங்களுக்கு சமைக்கிறதே நம்மளுக்கு ஒரு பாட் ஆஃப் சாப் பாடு வந்து அதிகமா சமைக்க போறாங்க அவ்வளதா நமக்காக தனியா சமைக்க போறதில்ல அதனால வீட்டு சாப்பாடு மா ட்டுதா அது நம்ம வீட்ல சாப்பிற மார்னால கொஞ்ச சத்தானதா சாப்பில்லாமேன் ஒரு ந நெனப்புதா நீங்க அங்க வீட்ல பக்கத்துலே இருக்கனால வீட்லியே சாப்ட்டுக்கிற அதனால ஃப்ரீயா சாப்பிடும் போது அந்த மார்லா அ
கொண்டு போய்க்கிற மதியானோ கொண்டு போய்றது காலை நைட்டுக்கு வீட்ல அப்டிய டேர்ட்டா சாப்ட்டுக்கிறது அது போக வீக்கெண்ட்ல சும்மா பசங்க கூட அப்டியே வெளியே போய் சாப்பிட்றது அதுக்கப்புறோ வீக்கெண்ட் ஆயிட்டா ஞாயிற்றுக்கிழம கூட்டாஞ்சோறு மாரி சமைக்கிறது
ஆ அதெல்லா மறந்து போச்சு ஃப்ரோ நாலா சின்ன வயசுல பசங்களோட விளாடும் போது இந்த கிரிக்கெட் விளான்டு ஒரு காசு எது ஜெயிச்சம்னா டோர்னமென்ட்ல ஜெயிச்சா போய் மொத்தமா சாப்பிற்றத் இந்த மாரில்லாம மறந்து போச்சு எனக்கு வழக் கமே மறந்து போச்சு இப்படிலா ஒன்னு இருக்குல அப்டூனு நீங்க சொல்லவோதா ஞாப வருது
ஆ ஆமா ஆமா நம்ம பசங்களுக்கு எவனுக்காச்சு பேர்த்டே இல்ல எவனக்காச்சு வந்து யார்ச்சு பேபி பொறந்திருக்கு அந்த மாரி ஃபேமிலில எதாச்சு ஒர் ஹேப்பியான ந்யூஸ்னா செரி வாங்க ஒர்த்தாப்புல கூட்டாஞ்சோறு போட்ருவோ அப்படின் சொல்லி போட்டரது அதுக்குன் சேட்டடேவே போயி எல்லாமே ரெடி பண்ணி காய்கறி கிறி எல்லாமே நம்மளே சண்டே மார்னிங்கே வெள்ளனாவ் போய் உறிச்சு அது எல்லாமே பண்ணி நம்மளாவே சமைக்கிறது
அது நல்லா இருக்கும் ப்ரோ அ என்னதா கடையில போய் சாப் டாலு பசங்களா சேந் சமைக்கிற அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல எல்லா ஆளுக்கு ஒரு வேலையா பாத்தா செஞ்சு முடிச்சு அது எப்படி வருமோ இவிங்கிளுக்குள்ள அத வெச்சக்காந்து சமச்சு அத ஒரு பக்கோ வெக்கவு கொண்டு வந்து ஒ சமைக்கிறக்கின்னு ஒரு ஆள் வெச்சிருப்போ அவர் தா நம்ம குரூப்ல சமைக்கிற ஆளா இருப்பாரு மத்தெல்லாரு ஆளுக்கொரு வேலய செஞ்சு கடைசில செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்றது இருக்கே அது ஒரு நல்ல அ இதா இருக்கு எல்லாம் முன்னாடி காலத்துல பண்ணது இப் ம்
அதுவுமே வீட்ல சமைக்காம நம்மெல்லா தோப்புக்கு போய்றது தோப்புக்கு போனா தோப்புல போய்ட்டு நம்மாட்டுக்கு சமைக்கிறது அங்க சமைக்கும் போது உன்னு நல்லாருக்கு
ஆமா ஆமா ப்ரோ இங்க விட அததா சொல்றே தனியா போய் உக்காந்து ஒரு தோப்புல உக்காந்து காத்தோட பேசிக்கிட்டே
ஆ ஆமா அப்டியே அங் கியே வெச்சினு பேனரு கீனரு எடுத்துட்டு போயிட்டு ஒரு எலையில இப்படி பெரிய எலயா வெட்டி அப்டி இப்டினு
வெட்டி மொத்தமா போட்டு ஆ மொத்தமா எல்லாரு ஆளுக்கொரு பக்கமா கைய வெச்சு சாப்ட்டா அது அதெல்லா இப்பெல்லா‌ மறந்து போச்சு நானா நெறைய நாள் ஆச்சு ப்ரோ அந்தமாரி சாப்ட்டுலா மொத்தமா போய் ஹோட்டல்ல சாப்பிட்ருக்கோ சாப்பிட்றதுண்டு இப்பயுமே ஆனா அந்த மொத்தமாவே கூட்டாஞ்சோறு மாரி சமச்சு சாப்ட்லா பல காலங்களாயிட்ச்சு உள்ளூர்ல இருக்கும் போதெல்லாம்பண்ணது ஆ ஹோட்டல்ல இருக்கும் போது அப்டியே போனமா சாப் டமா வந்தமான்ட்ருப்போம் ப்ரோ அந்த ஒரு குட்டி கலாட்டாலா இருக்காது
ஆமா சும்மா சிம்பிளா வந்து போய்ட்டு அப்டியே சாப்டுட்டு வர மாரிதா இருக்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
இங்கதா நம்மாட்டு பசங்கூட ஜாலியா ஃப்ரீயா பேசிக்கிட்டு ஜாலியா நம்மளு சேந்து கூட சேந் சம ச்சுக்கிட்டு அவுங்களுக்கு அப்டியே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாரி ஃப்ரீயா இருக்கலாம்ல
ஆமா அது நல்லா ஒரு மாரி ஜாலியா போகும் ஃப்ரோ பசங்களோட போய் அன்னைக்கு ஒரு நாள் அந்த விளாட போறதா இருக்கட்டு கிரிக்கெட் விளாட போறதா இருக்கட்டு ஏதோ ஒன்னு போறம் அன்னைக்கு என்ன தா ஒரு க ஏதோ ஒரு வேல கஷ்டமா இருந்தாலு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலு போய்டு அந்த கொஞ்ச நேரோ எதையு நெனைக்காம அவைங்களோட விளாட்றத மட்டு நெனச்சிட்டு சந்தோஷமா அந்த ஒரு நாள் நல்லா போகு எல்லாத்தையு மறந்துடுவோ சொல்ல போனா அவங்க கூட பசங்க கூட இருக்கறது கேக்குது ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஜாலி அப்டி ஒரு இது சொந்த ஊரு
சொல்லுங்க ஃப்ரோ
இங்க சொந்த ஊர்ல இருந்தோம்னா அது ஒரு பெனிஃபிட்டு நம்பாட்டுக்கு இரு
கண்டிப்பாக ஆ ஆமாமாமா கண்டிப்பா ஃப்ரோ என்னதா வெளியூரு ஆ சொல்லுங்க சொல்லுங்க
வீட்டுக்கு போனாலு சாப்பாடு வந்துரு நம்பாட்டுக்கு எங்க வெளிய போனாலு பசேங்க கூட போனாலு அதுபாட்டுக்கு சாப்பாடு வைக்கு கா வந்துரு அப்டி இப்டினு சொல்லி ஓடிரூ
ஆமா ஃப்ரோ‌ ஆமா ஃப்ரோ என்னதா சொந் வெளியூர்ல இங்கதா எவ்ளோ சம்பளோ வாங்குனாலு வேல பாத் தாலு உள்ளூர்ல அந்த இருக்கிற சந்தோஷோ வேற ஃப்ரோ
ஆ ஆமாமா ம்
இப்பல்லா அந்த நானா கிராமத்துல தா எங்க ஏரியாலா கிராமந்தா இந்தவ இந்த டைம் நொங்கு சீசனு இங்கதா நொங்கு கடையில வெளிய வித்திட்டுருக்காங்க அங்கெல்லா போனா வெட்டி கோ குடிச்சு குடிச்சு நொங்கே சலிக்கிற அளவு குடிச்சிட்டு கெடப்போ குளிச்சிட்டு அப்டி அங்க போய் கெணத்துல குளிச் திங்களா பாத்தா காசுக்கு கீழ பாத்தா எப்டி குடிச்சிட்டு திரிஞ்சோ இப்ப பாரு காசுக்கு வித்திட்டுருக்காங்க இத வாங்கி குடிக்கிற நெலம ஆயிரு போல அப்டிலாம் இருக்கு இங்கலா
ஆமா அது வெளிய வாங்குனீங்கன்னா அஞ்சு நொங்கு அம்பொதுருவா அஞ் சு நொங்கு எழுவோ ரூவா அப்டி விக்கிறாங்க நம்ம ஊர்லலா பாத்தீங்கன்னா நம்ம அசால்டா வந்து நுங்கு வருஷோ ஒருத்தே ஏற வுட்டு ஏர்றா அடிச்சி எறக்கி விட்றா ஒரு கொப்ப எறக்கி வுர்றா அப்டின் சொல்லி எறக்கி வுட்டு குடிக்கறது
நல்லா குடிச்சுட்டு நல்லா வயிறு முட்ட குடிச் அவ்வளதான்டா சலிக்கிற அளவு குடிச்சிட்டு அப்டி வந்து அப்பறோ குளிச்சுட்டு அப்டி போவோ இப்ப பாத்தா வெளியூர்ல வந்துட்டு எதுமே எல்லாதையுமே காசுக்கு வாங்குற மாறி இதுச்சி
நா ஆமாமாமாமா அதுவே வந்து என்னடா காசு செலவு பண்றோ இதுக்கெல்லா காசு செலவு பண்றோமே அப்டின்ற மாரி
ஆமாமாமா இந்த மாரி பொருளெல்லா யாசு ரொம்ப தே உள்ளூர்ல இருந்திருக்கலாமே எப்டி நேர ஒனியா கூப்டு போனமா பனைமரத்துல ஏறுனமா எப்டி இருந்தோ அப்டின் தோணு எனக்குலா இதுக்குமாடா காசு செலவழிக்க வேண்டியதா இருக்கு நம்ம நெலம அப்டின்ருக்கு
ஆமா அதுக் கு நா ருவா எடுத்துட்டு போயிட்டு அத வெட்டி அந்த லைட்ட ஓட்டைய போட்டு அந்த ஒன்னு செவுரு தேனுங்கள அடி குடிக்கிறது
அதா அதா அதா அதா அதுவு பசங்களோட போயி அ அது ஒரு டெஸ் டி அதா அதேதா அதேதா
ம் அந்த மாரி எளநீர் சர்பத்து வேற போல்லா அந்த மாரி எல்லா வந்து நொங்கு சர்பத்து அந்த மாரிலா வந்து ரெண்டு சர்பத் பாட்ல வாங்கிட்டு நுங்கு சர்பத்துலா போட்டா அதுவு ஒன்னு நல்லா இருக் பவ அடிக்கிற வெயிலுக்கு இப்ப இருக்குற கிளைமேட்டுக்குலா அந்த மாரி போட்டம்னா ஒன்னூ தரமா இருக்கூ
கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ அப்டியே அது உள்ளூர்ல இருந்தா ஏதா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பா ப்ரோம் வெளியூர்ல இருந்தா என்னன்னா அப்டிய வேல பாத்தம்மா போய் டீ குடிச்சோம்மா அவ்ளோதா ரூம்ல போய் படுத்தோமா சாப்ட்டம்மா அப்டியே போது இப்ப உள்ள வச்சீங்கனா நம்ம எதாவுது பசங்க வந்து வடா போவு அங்க போவு அங்க போவு அப்டினு எதாவுது கலாய்ப்போ எதாவுது ஒண்ணு பண்ணுவோ வெளியூர்ல உள்ளூர்லா வேல பாக்குணு ஃப்ரோ என்னதா இருந்தாலு அதுதா சந்தோஷோ
ஆமா அது வாட்டுக்கு நம்ம வாட்டுக்கு பொழுது போயிடு அதனால பிரச்சன இல்லாம அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு அதுல ஒண்ணு பிரச்சன
சாப்பாட பத்தி யோசிக்க வேண்டியதில்ல பசங்கள பத்தி யோசிக்க வேண்டியதில்ல எல்லா மே ஒரு இங்க பாருங்க இப்ப ஆள் இல்லைன்னா நா போய் வெளியே போய் ரூம்ல படுத் த்தாந்து போனு அப்டி கெடையாது பொழுது போகலையா வாடா ஏவே வீட்டுக்கா போய் எங்கயாவுது இழுத்துட்டு போனுமா எதோ ஒண்ண பண்ணமா
போயிட்டு டாப் அடிச்சுக்கிட்டு பசங்க கூட உக்காந்து டாப் அடிச்சுட்டு நம்ம மாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலா பேசிக்கிட்டாய்ங் எ கூட பேசிக்கிட்டு ம் நா ஓன்
அப்டி இல்ல இங்க வெளியூர்ல வந்துட்டு நம்ம வாட்டுக்கு இங்க வந்தோமா வேல முடிஞ்சு வீட்டுக்கு போனமா வீட்டு போய் சமைச்சமா சமைச்சு சாப்ட்டோம்மா சாப்பட்டோன்னே தூங்கனோம்மா அப்டியேதா போது வாழ்க்க
ஆமா அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிற மாரியே
ஆ ஆமா ப்ரோ உள்ளூர்ல எல்லா அந்த ஒரு ஃப்ரீ டைம் இருக்கு அதுக்கான நம்ம எதாவுது ஒன்னு சமாலிப்போ யாரோ சொந்தாரங்க பாப்போ தம்பிய பாப்போ அண்ணண பாப்போ அங்க போவு இங்க போவு அது எதுவுமேப்பெல்லாம போயிடுச்சு
ம் ஆமா ஆமா ஆமா ஆமா அது வந்து கொஞ்சோ கஷ்டோதா ஆ ரொம்ப கஷ்டமாதா இருக்கு அப்டி வெளியூர்ல போய் இது பண்ணி இருக்குனு இப்ப வந்து ரொம்ப ஒரு அதே இருக்கு ம் சேரி சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ
ஓகே
ம் சேரி ஓகே ஃப்ரோ சேரி ஓகே வச்சிரவா
ஆ வச்சில்லா ஃப்ரோ ஓகே